உக்காந்துருக்கே நீ என்ன பண்ற
நானு வீட்லதா இன்னிக்கி ஃபுல்லா வீட்ல ஃபுல்லா கூட்டோ அதா உனக்கு கால் பண்ணாலானு தோணுச்சு
எங்க வீட்டுலே இன்னைக்கு ரொம்ப கலகலப்பு ஒருத்தர் கிச்சன்ல ஒருத்தர் ஹால்ல கொழந்தைங்களா இருக்காங்க
அதா அந்த சத்தோ தா நல்லாருக்குள்ள சில நேரத்துல தல வலிக்கிற மாதிரி இருக்கு அனா சத்தமே இல்லன்னா வீடு வெச்சோடியா இருக்குல்ல
டி போயிருக்கும்ல
அதா உண்மதா கால்ல எங்க வீட்டுலா என்ன நடக்குதுனே தெரியுமா ஒருத்தர் டிஃபன் ரெடி ஆயிச்சா இன்னொன்னு கேப்பாங்க இன்னொருத்தவங்க பேகு தீடுவாங்க தல வழியா இருக்கு
ஆமா ஆமா எங்க வீட்டுலயூ அப்டித்தா யாராவ்து லேட்டா எழுந்தா எல்லாரு ஓட வேண்டியதா அவசர அவசரமா வேலைக்கி
சில நேரோ வந்து ஒரு ஸ்லிப்பர் கூட கெடைக்கலனா எல்லாரு தேடணு தேடிட்டே இருப்பாங்க
கரெக்ட்டு ஒரு ஸ்லிப்பர் ஒரு எடத்துல இருக்கு இன்னொரு ஸ்லிப்பர் ஒரு எடத்துல இருக்கு அத தொடைக்க தேடணு ஷாக்ஸ் தேடணு இதா
அதுதா நம்ப கரெக்ட்டா அந்த ஸ்டாண்டுல அடுக்கி வெச்சிணு அதுக்குள்ள ஸ்கே கூல் வேன் வேற வி இதுக்கு அது வேற ஆன் அடிச்சிட்டே இருக்கு
ஆமா நறையா சொல்ற அப்பறோ எல்லாரு கெளம்பீட்டாதா வீட்டுல கொஞ்சோ அமைதியாவே இருப்போ இருக்க முடியு
அனா நம்ப சாய்ங்காலோ மறுபடியு அதே கலாட்டாதா திருப்பி ஆரம்மிக்கு திருப்பி பசங்க வருவாங்க அவங்களுக்கு எதாவ் ஸ்நாக்ஸ் சென் தர்ணு வீட்ல ஒரே வேலையா இருக்கு
ஆமா அனா அந்த ஈவ்னிங் டைம் ஆனா கொஞ்சோ நல்லா இருக்க மாரி இருக்கு எல்லாரு ஒன்னா ஒக்காந்தப்பதா ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு
ஆமா எங்க வீட்லல்லா சாய்ங்கிலோ டீ நேரனா ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரு வந்து உக்காந்துட்டு அப்டியே டீ குடிச்சிட்டே பேசுவாங்கல்ல அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு
ஆமா அந்த டைம்லதான நம்ம எல்லாரு என்னென்ன நடந்ச்சுன்னு நம்ம ஷேர் பண்ணிக்கவே முடியு
ஆனா ஒருத்தர் வந்து அவுங்க ஆஃபீஸ் ஸ்டோரி எல்லா சொல்லுவாங்க கொழந்தைங்க வந்து ஸ்கூல்ல நடந்ததெல்லா சொல்லுவாங்க அந்த வீட்ல நம்ப குடும்பத்தோட உக்காந்து பேசொல ஒருத்தர் ஒருத்தர் ஒண்ணொன்னு சொல்லுவாங்க அதெல்லா கேக்க சொல்ல கொஞ்சோ என்ஜாய்மெண்டா இருக்கு இ்ப்பயே நேரம் போறதே தெரியாதில்ல
நல்லா இருக்குமா அது மாரி பேசும்போது சின்ன சின்ன டிஸ்கஷன் நம்ம ஃபேமில அடுத்தடுத்து என்ன பண்ண போறோ ஃபூயூச்சர் ப்ளா பிளான்ஸ்லந்து எல்லாமே நம்ப அந்த டைம்லதா டிஸ்கஸ் பண்ணவே முடியு
ஆமாமா அதே மாரி ரிமோட் தேடுவாங்க எங்க வீட்ல ரிமோட் யார்னா வெக்கணு இல்லனா அத வேற தேடிட்டே இருப்பாங்க டி வி சீரியல் பாக்க சொல்லல்லா கடுப்பா இருக்கு மா தேடி குடுத்துட்டு இருப்ப நானு
ம் ம் ம் இங்க வந்து என் பையன்ட்ட வந்து ரிமோட் எடுத்து மறச்சு வெக்கிறதே பெரிய விஷ்யமா இருக்கு அவன் எடுத்து கார் டூன் வெச்சொன்னே எங்களெல்லா பாக்கவே விட மாற்றான்
சின்ன பையன்ல்ல அவன்க்கு தெரில கடைசில ரிமோட் கெடைக்காமயே போ போயிடு தெரிமா ஃபோன்ல பாத்துருவாங்க அதுதா சின்ன பசங்ளோட இதுவே
ஆமா
ஆனா அந்த சண்டல்லா கொஞ்ச நேரந்தா இருக்கு சாக்சிக்கிறது அந்த பசங்கன்னு இருந்தாலே இந்த அந்த சண்ட இருக்கு ஆனா அது அந்த ச த்தம் வந்து வீட்ல இருனா அது ஒரு அமைதியா இருக்ற மாரி இருக்கு
எல்லா ஃபேமிலிலயு சண்ட வரதா ம் கொஞ்ச டேரம் சண்ட போடுவாங்க அப்றோ அவுங்களே சமாதான ஆய்டுவாங்க நம்ப அவுங்க சண்ட போடும்போது நடுவுல போகாம இருந்தாலே கொஞ்சொ சரியாய்டுவாங்க அவுங்ளே
ஆமா ஃபேமிலினா அப்டிதா கோவோ சில நேத்துல கோபோ வரு சில நேத்துல அப்டியே அந்த கோபம் அப்டியே சண்ட மாரி போய்ட்டே இருக்கு சாப்பாடு நேரோ வந்தா எல்லாருக்கு நார்மலா ஆய்டுவாங்க
ஆமா பசிலதா செல பேர் புரியாம சண்ட போடுறதே நீ சொல்ற மாரி இந்த சாப்பற டைம் வந்தா நார்மலா ஆயிடுவாங்க சாப்டுவா சாப்டவா அப்டின் கூப்ட்டாலே பாதி கோவோ போய்டுல்ல
ஆமா எங்க வீட்ல எல்லாரு சேந்து சாப்டுவாங் சேந்து சாப்ட ட்ரை பண்ணுவாங்க சில நேரத்ல என்ன ஆய்டு தெரிமா எல்லாரு பா பாதி பேர கூப்டுவ பாதி பேர் வரவே மாட்டாங்க சரி வந்து சாப்டுங்க அப்டினாலு வரமாட்டாங்க இல்ல நா அப்பறமா சாப்பர்ற இப்ப பசிக்கல அப்டியெல்லா வேற சொல்வாங்க
ம் ஆனா எல்லாரு சேந்து சாப்டறதுக்கு ட்ரை பண்றது ஒரு நல்ல பழக்கொந்தா
அது ஒரு நல்ல விஷ்யந்தா இப்ப பல வீட்ல வந்து அந்த பழக்கமே கெடையவே கெடையாது அவங்கவுங்க ஒரு ஒரு மாரி இருக்குறாங்க வேற
இப்போ எல்லாரு ஒரு ஒரு டைம்க்கு ஓட ஆரம்பிச்சிர்றாங்கல்ல
ஆனா சேந்து சாப்ட்டா அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குல்ல அது அவுங்ளுக்கு தெரியவே மாட்டுது
ஆமா இன்னு சொல்லப்போனா செல வீட்லெல்லா என்ன தெரிமா நடக்குது ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்டி சொன்னா ஒருத்தர்க் புடிக்கிறதே இன்னொருத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அவுங்களுக்கு டைம் இல்லாம ஓடிட்டு இருக்காங்க
ஆமாமா அதே மாதிரி ஃபேஸ் டூ ஃபேஸ் பாக்க பாத்துக்க மாட்டாங்க அ நா ஃபேசே நம்ம பாத்துக்க முடியாது அந்த மாரி அவுங்களுக்கு டைம் இருக்கு கால்ல எழுந்து வேலைக்கு போயிடுவாங்க சில வீட்லெல்லா அந்த மாரி இருக்கு
நம்மானா சின்ன புள்ளையா இருக்கு போதுலா இது மாரிலா இல்லல ஃபுல் டைம்மே நம்ம வீட்ல அவ்ளோ ஜாலியா இருப்போ
நம்பளுக்கு சண்டே ஆனாலே செம ஜாலியா இருக்கு எப்படா சண்டே வரு எப்ப லீவ் வரு ஸ் க ஸ்கூலு நம்ப லீவ் எடுத்துட்லா அந்த மாரி இருக்கு கால் லேட்டா எந்துர்ப்போ மதியானோ ஸ்பெஷலா சாப்பாடு இருக்கு மாலை நம்ம சாயங்கால வெளிய போவோ அந்த மாரி நீ வெளியெல்லா போய்ருக்கியா
ஆ ஜாலியா இருக்கு நீ சொல்ற மாரி காலைல எழுந்திருக்கது லேட்டு் டேரக்டா லன்ச்சி ஈவ்னிங் ஆனா எங்கயாச்சு நீ சொல்ற மாரி வெளிய போனா நல்லா இருக்கு அந்த டேஸ்லா நா ரொம்ப மிஸ் பண்ற
ஈவ்னிங்னா நா அந்த பீச்சு பார்க்கு சினிமா அந்த மாரி எதா ப்ளான் இருக்கு உங்க வீட்ல அந்த மாரி எதா பிளான் இருக்கா உ ஃபேமிலியோட ட்ரிப்பு
ஆ கண்டிப்பா சண்டே ஆனா எங்கயாச்சு கண்டிப்பா அவுட்டிங் உண்டு எங்கயு ரொம்ப தூரலா போ மாட்டோ சும்மா ஒரு ஒன் ஹார் தா அதுவே அவ்ளோ ஃபுல் ஃபில்லா இருக்கு அந்த வீக் குக்கு அடுத்த அந்த வீக்குக்கான ஓட்டோ ஃபுல்லா அந்த ஒரு நாள்லே
ஆனா வீட்ல யாருனா ஒருத்தரு எதா ஒரு வேலைக்கு போனாங்கனா அந்த வீடே கொஞ்சோ பிஸி ஆய்டு எங்கியுமே போ முடியாது வர முடியாது அந்த மாரி ஆய்டு வேற
ஆமா கரட்டா சொல்ற ஒருத்தர் இல்லனாலு அந்த வீக்கெண்ட் வந்து ஃபுல் ஃபில் ஆகாது தா
ஆனா ஃபேம்லி கூட ஸ்பெண் பண்ற நேரோ வந்து ரொம்ப இம்பாட்டன்ல எனக் தெரிஞ்ச வரைக்கு அதுதா உண்ம
ம் செல வீட்ல லா என்ன தெரிய்மா நடக்குது நீ சொல்ற மாரி ஃபேமிலி கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணா ரொம்ப இம்பாட்மன்ட் இம்பாட்டன்ட் தா ஆனா ஒரு சு ஒரு சில வீட்ல உக்காந்து பேசுறதே கெடையாது அப்டின் பேசுனாலே நெறைய விஷ்யோ சாட் அவுட் ஆயிடு
ஏங்க உண்மதா சில நேரோ வீட்ல உக்காந்து பேசுறதெல்ல மனசே லைட்டா ஆய்டு
ம் ம் ஆமா இத தா பெரியவங்ளா சொல்றாங்க நெறைய விஷியத்த பேசுங்க பேசுங்கன் சொல்லிட்டு பாட்டி ஸ்டோரிஸ்லா கேக்கறதுக் நல்லா இருக்குல்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கு போதெல்லா கேக்கறக்கு
அந்த ஸ்டோரிலா நெறைய லைப் லெசன்ஸ்லா இருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு
நல்லா நம்ம லைஃப் எப்டி இருந்துச்சி இப்ப பாரே நல்லாவே இல்ல அப்ப ஃபோன் கெடையாது டிவி கெடையாது பக்கத்து வீட்டுக்கு போய் உக்காந்து டிவி லா பாப்போ இப்ப நம்ம வீட்ல டி வி இருக்கு அத கூட பாக்க டைம் இல்ல நமக்கு
ஆனா முன்னாடி எப்டி இருந்துச்சுன்னே சொல்லுவாங்கல்ல அந்த பாட்டி வயசானவங்களா அப்டிதா எப்டி இரு இருகுந்தோ அந்த மாரிலா சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல என்ன இருக்கோ அதெல்லா சொல்லுவாங்க
ஆமா அவுங்களுக்கு வந்து நம்ம லைஃப பாத்தா என்ன நீங்களா எப்டி இருக்கீங்க நாங்க அப்டி இருந்தோன் சொல்லிட்ருந்தோ சொல்லிட் இருந்தாங்க இப்ப நம்ம கிட்ஸ்க்கு நம்ம சொல்றோ நீங்க உங்க லைப்லா இப்டி ஆயிடுச்சி நாங்களா எவ்ளோ ஜாலியா இருந்தோ அப்டி சொல்லிட்டு
ம் இந்த மோஸ்ட்டா அந்த பெரியவங்க சொல்ற பேச்ச கேக்க மாட்டாங்க இந்த சின்ன பசங்கெல்லாமே
ஆமா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்றோ புரிஞ்சிரு அவுங்களுக்கே
ஆமா ஆமா ஆனா அந்த வயசானவங்க பேச்ச கேக்கலா ரொம்ப கேக்க முடியாது எ ரொம்ப நம்ம கேட்டாலு ரொம்ப பெருசா எதாது சொல்லிட்டே போவாங்க அதுதா ரொம்ப இதுவா இருக்கு
அவுங்க சொல்றதுமே வந்து செல இதெல்லா அக்செப் பண்ண முடியாதான பெரியவுங்க சொல்றதுமே
ஆமா ஆமா பேமிலி கூட ஸ்பெண் பண்ற நேரத்தலா ரொம்ப மிஸ் பண்ண கூடாதுல்ல நம்ப எப்போ அது எப்போ அது ஸ்பெண் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கணு
ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க ஃபேமிலி பாண்டுங்குறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணு
ஆமா வேலலா வந்து இப்ப நீ வீட்லதா செய்றயா இப்ப குடும்பத்துல நெறைய பேர்ல்லா வந்தா நீ வேல செய்வியா
ம் செஞ்சுதானே ஆகணு அப்றொ கஷ்டமா இருக்குல அப்புற ஒருத்தவங்களே செய்யணுனா எல்லாரும் ஷேர் பண்ணிப்போ மோஸ்ட்லி வீட்
ஆனா இந்த தீபாளி டைம்லா வந்து ஸ்பெஷலா எதாவது செய்யணுல்ல அப்ப எல்லாரு ஒன்னா ஒக்காந்து செஞ்சாதா நல்லா இருக்கு இல்ல
ஆமா நம்ம ரொம்ப பெரிய ஃபேமிலி இல்ல அதனால எல்லாரும் சேந்து உக்காந்து நாங்கலா எப்டின்னு வச்சுக்கோய தீபாவளிக்கு முன்னாடி நாள் உக்காந்து எல்லா ஸ்வீட்ஸும் செய்வோ அவ்ளோ ஜாலியா இருக்கும்ந்தன்
என்னென்ன ஸ்வீட்ஸ்லா செய்வீங்க
நாங்க ஸ்வீட்டு மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ண மாட்டோ ஆ முறுக்கு தட்ட அந்த மாரி ஐட்டம்லா உனக்கு ஸ்வீட்ஸ் தா புடிக்குமோ
எங்க வீட்ல வந்து மோஸ்ட்டா அதா மாடு நாங்க இது பண்றோ பண்ண வச்சிருக்கோ ம் அதுனால வந்து அதுல பால்லா கறந்து அதுல பால்கோவா செய்வாங்கல அந்த மாரி செய்வாங்க அதே மாரி இந்த வயசானவங்கல்லா இருப்பாங்க பெரியவுங்கல்லா அவுங்க என்ன பண்ணுவாங்க அந்த அதுசம் அதுசம்லா எனக்கு சுட தெரியாது
அதுவேற ம் ம் அதிர்சத்துக்கு வந்து ஆக்சுவலா அந்த பாகு பக்குவம் வந்தா தானே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா அதுவு ரொம்ப ஒரு மாரி ஸ்வீட்டா இருந்ததுனா நல்லா இருக்காது அது கொஞ்ச நார்மலா இருந்து அதே மாரி இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல அதசம் அது நல்லாருக்கு இந்த வெள்ள இந்த ஒயிட் அதுசம்னு சொல்லுவாங்க அது எனக்கு புடிக்கவே புடிக்காது
ம் ம்
நீ எந்த மாரி உங்க வீட்ல அந்த மாரி ஸ்வீட்லா சேந்துருக்
ஆ நீ அதுசொ நீ சொல்ற மாரிதா வெள்ளத்தால செய்வாங்கல்ல அதுதா எனக்குமே பிடிக்கு ஆனா வந்து எங்க வீட்ல ஒரு டைம் செஞ்சோம் பாரு அதுரசம் அது ஆக்சுவலி அந்த பாகு பக்குவம் போயிட்டு ரொம்ப ஹார்ட்டா ஆயிடுச்சு நல்லாவே இல்ல
ஆனா குடும்பத்தோட உக்காந்து நம்ம அந்த மாரி செஞ்சா நல்லா இருக்கும் இப்ப தனியா அது செய் சொல்ல வந்து அது நல்லாவே இரு காது அந்த பேச்சு இருக்காது பேசினே செய்ய முடியாது அமைதியா செய்றமாரியிருக்கு
வேல மட்டுமே செஞ்சுட்ருக்க மாரி இருக்குல்ல
ஆமா ஆமா அப்புற இந்த பசங்கலா ஓடிட்டு இருக்கும் தீபாளி டைம்னா போய் ட்ரெஸ்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு கால்ல
ஆமா ம் தீபாவளி அன்னைக்கு காலையில வரைக்கி சொல்லனுமா பலகார செய்யற வேலையா இருக்கோ
ஆமா ஆமா அப்பற இந்த டி வில நியூஸ் வச்சுப்பாங்க பெரியவங்கல்லாம் நியூஸ் வச்சு அவங்க ஸ் செய்தியதா பாத்துட்டு இருப்பாங்க அது கொஞ்சம் டைமிங் அப்டியே போய்டு அதுதா வேலயாவே இருக்கும் நம்மளுக்கு
ஆமா ஆமா
சேரி சேரி எனக்கு வேல இருக்கு சரி நா போய் பாக்குறே வீட்ல கொஞ்சம்
ஆ ஓகே பாய்